சொல்லுங்க
ஹலோ சார் கேக்குதா
நல்லா கேக்குது சொல்லுங்க
என்ன டாபிக் பேசலா
வைஃப் கோவம் அழுகை
ஏ கோவோளா ஆல்ரெடி போய் வேற எதாச்சு டிஃபரண்டா பேசுறீங்களா
அதாங்க ஒ ஒய்ஃப் வந்து கோச்சுட்டு அழுவாங்கல அத பத்தி பேசுவோ
எல்லாரு என்ன சொல்றது அழவி என்னனே பேசுறாங்க அப்படிங்கற பட்சத்துல அந்த எடத்துல வேற என்னங்க பண்ண முடியு இப்ப ஓ நா சொல்லீரங்க அதாவது ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் புடிக்கல அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க ஒரு டைம் பொறுத்துப்பாங்க ரெண்டு டைம் பொறுத்துப்பாங்க செரிங்களா ஒரு எப்பவுமே அதையே பண்ணீட்டுருக்காங்கன் னா இப்ப அவுங்கள கஷ்டப்படுத்தறதாதான அது பண்றாங்க இதல்லா அவுங்களுக்கு பிடிக்கலன்றத அவுங்ளே அவுங்ககிட்ட சொல்லீர்க்காங்க எனக் இது பிடிக்கல எனக்கு இந்த மாரி பேஸ்னா சுத்தமா புடிக்கல என்னால அத பண்ணிக்கவே முடியாது அப்டிங்றத நெறைய வாட்டி சொல்லீர்க்காங்க ஆனா எத்தன வாட்டி சொ சொன்னாலு நாம அதே விஷ்யத்த நா பண்ணுவே அப்டின் சொன்னா அவுங்கள கஷ்டப்படுத்தணு அப்டிங்கற நோக்கத்தோட தான அவுங்க அந்த விஷ்யத்த பண்ணீர்க்காங்க இப்ப அவுங்க நெனச்சது சக்சஸ் ஆயிர்ச்சின்தான அர்த்தோ அந்த எடத்துல அவுங்க அழுதுட்டாங்கனா அவங்க நெனச்சது கெடச்சிருச்சி அப்டிங்கறத் தான அர்த்தோ
ஆ ஆ பேஸ்ட்டீங்ளா இப்ப நா எ கருத்த பதிவிடட்டா இப்ப வந்து அவுங்க ஆக்சுலா அவுங்க நம்ப வந்து பாத்தவ வந் ஞாபகோ ஏ ஆள பாத்தது வந்து பாத்தீன்னா ஒரு போல்டா அத எப்டி சொல்வோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஸ்னா பாத்துருக்கே சுலா நா என்ன சண்ட போட்டாலு என்ன பண்ணாலு நா வந்து அவுங் வந்து ஆ நா கத்தி பேஸ்னா என்ன பண்ணுவாங் நா வந்து அவுங்க அழுது பாத்ததே கெடையாது லைஃப் எல்லா அவங் ஸ் அவங்க ஃபீல் பண்ணி அழுது நா பாத்ததே இல்ல அவ்ளோ ஸ்ட்ராங்கான பர்சன் நம்ம முன்னாடி வந்து அவுங்க சொன்னாங்க இந்த மாரி நா லா நா எனக் அழுக வருது அப்டின்னு அவுங்க சொல்றப்ப நா ஒனக் வந்து நம்ளுக் எச்சா தா வந்து அது வந்து ஓ தப் ரொம்பவே வந்து எனக் புரியிது அது தப்புதா ஏத்திப்ப ஆக்சுலா வந்து அவங்க எதுக்காக அப்டி பேஸ்னன்னா வந் அவுங் அவுங்கள மீறி பேஸ்ணுன்க்காக பேஸ்ல அவுங்கள ஹேர்ட் பண்ணு அவுங்கள வந்து அழுக வெக்கணு அந்த ஒரு எந்த ஒரு மோட்டீவ்காக பேஸ்ல ஒரே விஷ்யந்தா அவுங்க அந்த சா அவுங்க விஷ்யத்த அவுங்க காது குடுத்து கேக்கணு நாம வந்து அந்த விஷ்யத்த அவுங்களுக் புரிய வெக்கணு ஜஸ்ட்டு அவுங்களுக் வந்து அவுங்க கேக்கணுங்கறக்காக ஒர்த்து ஒரு சா இது பத்தி பேஸ்ன அது மிகப்பெரிய தப்புதா நா ஒத்துக்கிறங்க அந்த எடத்துல வந்து அவுங்கள வந்து அ நம்ம வந்து இதா பேசீர்க்கணு புரிய வெச்சிருக்கணு நா சொல்லி அவுங்களுக்கு அவுங்களுக்கு
ஏங்க ஒர்த்தங்க ஒவ்வொரு விஷ்யத்தையு சொல்றதுக்குன் ஒரு வழிமுற இருக்குல்லாங்க இப்பிடி கத்தி பேஸ்னாதா எல்லா விஷ்யோ போய் சேருன்னா அப்போ உலக த்துல எல்லாருமே கத்திதானங்க பேஸ்வாங்க எந்த ஒரு
அதுதா தப்பு தாங்க அந்த கத்தி பேஸ்ற விஷ்யோ தப் பு தா நா ஒத்துக்கிறே அந்த விஷ்யத்த வந்து நாம வந்து நா வந்து அந்த விஷ்யத்த அவுங் எதையோ சொல்லி புரிய வச்சிருக்கணு அவுங்கள கன்வே பண்ணிருக்கணு எவளோக் எவளோக்ங்க நா கன்வே பண்ணோ அவளோக் அவளோக்கு நா கன்வே பண்ணீர்க்கனு விஷ்யத்த அத நா கன்வே பண்ணாம நா வந்து நா ஏ இஷ்டத்துக் வந்து அந்த எட்த்துல வந் சத் சத்தமா பேசி ட்டே தப்பு தா நா எதாது சொல்லிருக்கலாங்க சத்தம் போட்டு பேசாதிங்க எனக் புடிக்காது சத்தம் போட் பேசாதீங்க எனக் புடிக்காதுன் சொல்லிருக்கலாங்க ஆனா அந்த எடத்துல வந் சத்தம் போட்டு பேசி அவுங்கள நா வந்து கஷ்டப்படுத்துன்தே எனக் மிகப்பெரிய தப்புதா நா ஒத்துக்கிறே ஆ
ம் இப்ப நீங்க ஒத்துக்கிட்டாலு செரி ஒத்துக்கலன்னாலு நீங்க பண்ணது பண்ண விஷ்யோ தான இப்போ அவுங் அந்த விஷ்யோ அவுங்களுக் புடிக்காதுங்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா
ஏங்க நா வேணுன்ட்டே அந்த எடத்துல வந்து சத்தம் போட்டு புடிக்குமா புடிக்காதான்ட்டு இல்லைங்க வேணுன்ட்டே அந்த எடத்துல வந்து சத்தம் போட்டு அவுங்கள பேசி நா அப்பவு சொல்றே சத்தப் ஒரு நிம்ஷோ வெயிட் பண்ணப்பா நா பேசின் அவுங்க மீ அந்த எடத்துல நா பேசணு நா என்ன கார்ணோ சொன்னாலுமே அது தப்பு தப்பு தாங்க நா ஒத்துக்கிறேங்க நா என்னதா நா வந்து நா வந்து அந்த எட்த்துல வந்து ப்ரூஃப் பண்ணறக்கு நா ட்ரை பண்ணாலுமே அது விஷ்யோ தப்பு தப்பு தா அதுக்கான எந்த ஒரு இது கெடையாது தப்புங்கறது தப்புதா அந்த விஷ்யத்துக்கு இப்ப என்ன நா வந்து இல்ல இது வந்து நா சரியாதா பண்ணிருக்கே இது நா சரியா போய் இது பண்ணே நா வந்து என்னதா வந்து இது சொன்னாலு அது விஷ்யோ தப்பு தப்புதாங்க
ம் தப்பு தப்புதா ம் அப்போ நீங்க இப்போ வந்து நீங்க பேசினத எடுக்க முடியுமா இல்ல அவங்க அழுதது மறஞ்சு போயிருமா
அது அழுதது மறந்து போகாது உன்ன வாழ்நாள் ஃபுல்லா இந்த தப்ப நா பண்ணாம பாத்துப்பேல எனக்கு இப்பதாங்க தெரியுது அவங்க அவுங்க வந்து இத ஏத்துக்க முல்ல எனக்கு தெரியாதுல்ல இவ்ளோ நாள் தெரியாதுங்க அவங்க எவளோ ஸ்ட்ராங்கான பர்சனா பாத்துருக்கேன்னு எனக்கு தெரியு இப்ப வந்து அவங்க அந்த எடத்துல வந்து இது பண்றப்ப எனக்கு எவ்ளோ கஷ்டமா மீன்ஸ் தப்பு தா ஹண்டு மனசார சொல்றங்க உங்க முன்னாடியே சொல்ற நீங்களு சொன்னா சாரி தா கேக்கற உங்க கிட்ட மனசார சாரிதா கேக்கற அத வந்து இது பண்ற ஃபீல்ல ஃபீல் பண்ணிதா சாரி கேக்கற
மனசார நீங் நீங்க இப்டி ஒரு விஷயத் த பண்ணிட்டு நா சாரி கேட்கற அதாவது எல்லா விஷயத்துமே பண்ணிக்கிட்டு சாரி கேக்குறதுக்கு அந்த விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி ஒரு யோசிக்கிறது அப்படிங்கறது எவ்ளோ பெரிய விஷயு
அந்த விஷயத்துல அவுங்க பேசும்போது நம்ம நம்ளுக்கே தெரியாம அந்த விஷயத்து நடந்துருடுச்சுங்க நா வந்து அவுங்க அவ் அவ்ளோ சொ உண்மையாவே நா ஒரு டைம் ரெண்டு டைம் ஒரு நாலு டைம் சொல்ற அவுங்கிட்ட போன் பேச உட்லா பேச உடு அதுக்கு மேலா தா சத்தம் போட்டு பேச அது
இல்ல அவுங்க இந்த விஷயத்த ஒரு டைம்மா சொல்லியிருக்காங்கப்ப உங்க கிட்ட
சொல்லிருக் இல்ல இந்த அளவுக்கு அவுங்க ஃபீல் பண்ணுவாங்க நா நெனச்சு கூட பாக்ல சத்தம் போட் பேசனது புடிக்காதுன்னு சொல்லிருக்காங்க அதெல்லா பேசா ஒரு இதா நா வந்து பேசாம உட்ருவே ஆனா வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹர்ட் ஆகுனு உண்மையாவே நா நனச்சு கூட பாக்ளீங்க அவ வந்து அவங்களை மீரி வந்து உடஞ்ச உக்கந்து அழுவான் நா நனச்சுக்கூட நா பாக்ல அது வந்து நா நா ஒரு விஷயம் அவுங் கூட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நா பேசும் போ நா ஒரு முடிவு எடுத்துதா எந்த காலத்துக் கொண்டு அவ வந்து அழுகக்கூடாதுன்னு சொல்ட்டு ஆனா அது நானே பண்ணிட்டேங்கிறது நா வந்து என்னால ஏத்துகவே முடில அந்த விஷயத்த என்னால என்னால அதை வந்து எப்டி சொல்றதுன்னா நம்ம ஒரு தப்பு வந்து தப்பு பன்லா ஆனா அந்த திருப்பி வந்து அந்த தப்பு வந்து நம்ம நம்மாலே அவுங்க நடக்குதுங்கிறப்ப அது நமக்காது அது வந்து எப்டி சொல்லுறது அது ஸ்டார்ட் அவங்களால வந்து அது அந்த விஷயத்த அவங்க சொல்லி நம்ம இதே பண்ண முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய தப்புங்கற மாரி எனக் தோணுது ம் நா சொல்ற ஒரே நிமிசமா நீ வந்து இப்ப சொல்றங்க திருப்பி சொல்றங்க மன்னிச்சுடுங்க அந்த விஷயம் வந்து நல்லா வந்து அவங்ககிட்ட சொ சொல்ற நறைய விஷய மனசாரதா மன்னிப்பு கேக்ற ஆனா இது நா எக்ஸ்பளைன் பண்ண விரும்பலங்க எதுவுமே நா பண்ண விரும்பல ஒரே விஷயந்தா ஆ அது என்ன சொல்லியு நா இந்த இத விட இந்த இதோட பெரிய வார்த்த எனக்கு என்ன இருக்கு தெர்ல
கால்ல இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச அப்பரே கூப்பிடு கால் பண்ணறேன்
அந்த வார்த்தைய எனக்கு வந்து எப்டி கொண்டு போறதுன்னு எனக்கு தெர்ல எனக்கு அதனால அந்த வார்த்தைய அந்த இது எப்டி நா இது எக்ஸ்பிளைன் பண்ற தெர்ல ஆனா ஒரே விஷய தா நா வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுன்ற அந்த விஷயம் நா பண்ல பேசல அவங்களுக்கு ஹர்ட் ஆயி எனக்கு ஹர்ட்டானது எனக்கு எனக்கு எனக்கு ரொம்போ கஷ்டமா இருக்கு எனக்கு கஷ்டம் அவங்களுக்கு அவங்க எவ்ளோ கஷ்டப்படுறாங்கது எனக் இப்பதா எனக் புரிது எனக்கு நா வாழ்நாள் ஃபுல்லா நா நா அவுங்கள என்ன நா உங்க லைப்லாங் நா உங்ககிட்ட வந்து எதுத்தே பேச மாட்ட சோ வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசவேமாட்ட இப்பவே கடைசி நீங்க நீங்க என்னவேனா நீங்க டேட் நோட் பண்ணி வச்சிகிங்க எத்தன கால இருந்தாலு எத்தன எத்தன வருஷம் ஆனாலு செரி அவ எதித்து நா பேசவே மாட்ட இதோட கடசி
அது எப்படியங்க அது மாரிலா யாரு இருக்க மாட்டாங்க செரிங்களா ஏங்க நா மொதலே சொல்லுவேங்க இல்லங்க இல்லங்க நீங்க இந்த டைலாக் சொல்லாதீங்க நானு ஒவ்வொரு வாட்டியு ஏங்க நா ஒவ்வருவாட்டியு வரையே அவங்கட்ட பேசும்போது நா சொல்லுவே இந்த ஒரு விசயோ ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும்போது சொல்லுவேன் இந்த மாரி எல்லா யாரு இருக் மாட்டாங்க இந்த மாரி யாரு இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத நா சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்டியல்லா கெடையாது அந்த மாதிரி சொல்லுவாங்க செரிங்களா
சொல்லி முடிச்சறே அதா சொல்லி முடிச்சறே செரிங்களா புதுவி வந்து நா இப்படிதா இருப்பேன்னு சொன்னா யாரு நம்ப மாட்டாங்க இருந்து காமிச்சாதா நம்புவாங்கன்னு சொல்லுவாங்க செரிங்க நா ஒரு விஷயபடி நா இப்டிதா பண்ணிப்பேன் இப்டி நா பாத்துக்கிறேன் நா இந்தமாரி தப்ப நா பண்ண மாட்டேன்னு சொல்ல நம்ப மாட்டாங்க அது லைப் லாங்கா அது இருக்கு போது கடைசி நேரத்துல அவங்க அக்கா அவங்க கிட்ட நீங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க நா உ உன்னிய அவங்கள வந்து சாத்து இப்ப பிராமிசா சொல்றே உன்னய உன்னய வந்து எதுத்து பேசமாட்டே உனன திட்டியு நா பேச மாட்டே இப்பயு சொல் சொல்றே வய்சு வய்சு
இப்ப ஒரு விஷயனு இல்லங்க நெறைய விஷயோ இப்டி எல்லாருமே எல்லா விஷயத்துலேயு இப்டி ஒரு மாரி ஒரு பதி பண்ணுவாங்க என்னங்குற நா வாழ்க்கையில உங்கள இது பண்ணமாட்டே அப்ரோ அவங்கள அழ வெக்க மாட்டே இந்த விஷயத்த இது யா நா அப்பவே சொல்லுவே யாராலே இது முடியாது ஏன்னா நமக்கு தெரியு நம்ம நெறைய பேத்த பாத்திருக்கோ ஒரு ஒ லைஃப பாத்துக்கோ வாழ்ந்திர்கோ சோ அத நா அவங்கிட்ட சொல்லியிருக்கே செரிங்களா
நா ஒண்ணு சொல்றேங் கேளுங்க இன்ன வரைக்கும் அவங்கிட்ட நா பிராமிஸ் நா பண்ணதே இல்ல நா வந்து உன்ன எதுத்து பேச மாட்டே உன்ன வென அவ அழுது நெறையா காப்பாத்தி இருக்காங்க என்னயா காப்பாத்துல காப் பாத்திருக்கங்க இப்ப இன்னிக்கு நா ஃபோன் வாங்க போறலன்னு சொன்னா அவங்க கிட்ட ஃபோன் வாங்கதா போறன் பேமெண்ட் அக்கவுண்ட்ல ஆட் ஆயிடுச்சு இப்ப டூ தௌசண்ட் போட சொல்லிருக்காங்க போட்டுவுட்னா போய் நா பிராசஸ் முடுஞ்சிடும் இப்பவே ஃபோன் வாங்கதாங்க போறே இப்ப நா போயிட்டு
ஆனாலும் ம்ச் இப்ப பண்ற ஒரு விஷயோ
ஆ அதுதா நா சொல்றேன் பாத்தீங்னா ஒரு விஷயம் என்ன சொல்றேன் தெரியுமா எனக்கு வந்து அவ ரொம்போ முக்கியோ இல்ல நா ஒரு விஷயம் ஃபஸ்ட் ஸ்டாட்டிங்கள நா நா என எனக்குள்ள நா எடுத்துக்கிட்ட ஒரே முடியாது அதா அவ என்னே எக்காரணத்துக்கு கூட அவள அழுகேயே வைக்க கூட அத நா பண்ணிட்டே அதுக்கு எனக்கு ரெக்ட்டிஃபை பண்றதுக்கு நா நா வந்து நா கரெக்டா தா பண்ண தப்பா பண்ண கரெக்டா பண்ல நா அதைய நா பேச விரும்பல நா பண்ணது மிகப்பெரிய தப்பு தா கொஞ்சனு தப்புல்லா இல்லைங்க மிகப்பெரிய தப்பு அது எனக்கு எனக்கு அது நல்லாவே எனக்
வாரம்மா இன்னு கரக்டா நாலு நிமிஷம் தா இருக்கு வரேன்
கரெக்ட்டு அதுக்கு வந்து நா வந்து
ஓ உள்ள வரணுமா நாலே நிமிஷம் தா இருக்கு இந்த கட் பண்ணிட்டு வரேன் நீங்க கட் பண்றீங்களா கால
நானே கட் பண்றே
ம் செரிங்க
இன்னு கால் கட் அக